எப்டி இருக்கீங்
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஆ சாப்டு முடிச்சாசு ஒரு வழிய பெரிய வேலதா இந்த பசங்களுக்கெல்லா சமச்சு எதியாது வைத்த ரொப்புறத்துகுளியோ நம்ம பாடா பெரும்பாடா இருக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆனா இன்னிகின் நா எதுவு சமைக்கல மனசே சரியா ஒரு மாரியா இருக்கு ஒடம்பு டயடாருக்கு அதா பாருங்க மனஸ் சர்ல டயடாருக்கு இன்னுமே செய்ல காலில பிரெட் ரோஸ்ட்டு போட்டு குடுத்தே ஏ ரெண்டு பசங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா என்ன நேத்து நைட்டு வந்து இது பீப் வந்து குஸ்தாக்கு மாரி அரச்சிருந்தே கொஞ்சமா அரச்ச தக்காளில இது பண்ற மாரி எங்க அம்மா செய்வாங்க அந்த மாரி செஞ்சி ரொட்டிக்கி ஏ கணவருக்கு வச்சிருந்தே அதுதா கொஞ்ஜோ மீதி இருந்துச்சி அத வந்து சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக் து அதனால வந்து மதியான இப்போ ஒரு பக்கெட் மாவு தோச தோசமாவு வாங்கி ஆளுக்கொரு மூணு மூணு தோச சாப்டு பினிஷ் பண்ணிட்டோ மதியனோ சாப் பாடு முடிந்து விட்டது நைட்டு தா பாக்கோனு அப்ரோந்தா எங்களோட ரியாசண்ணா பாத்தீங்கன்னா ஆட்டுக்காலு கொடுத்திருந்தாங்க அது வந்திருக்கு அத எப் டி செய்ணுனு பாக்குனு எப்டி செய்றதுன்னு தெரில வாங்கி வச்சிருக் அவுங்களுக்குமே குடுக்கோனோ ஏ அவுங்கதா குடுத்தாங்க அவுங்களுக்கு வேணு செஞ்சா நீங்க தாங்க அப்டின்னு சொன்னாங்க அதுனால நீங்க செஞ்சிருக்கியா இதுவரிக்கு ஆட்டுக்கால் பாயா எப்டி செய்றது திக்கா செய்ணுமா இல்ல தண்ணியா செய்ணுமா எப்டி செய்யணும்னு எனக்கு தெரில அப்படியா செய்யணு ஆ
அப்ப அத திக்கா செஞ்சாலு ஒண்ணு இல்ல வெங்காய் தக்காளி அறிஞ்சி போட்டு
அதுக்கு எது நல்லாருக்கு அதுக்கு ரொட்டி நல்லாருக்குமா பரோட்டா நல்லாருக்குமா தோச நல்லாருக்குமா இடியாப்போ நல்லாருக்குமா
ரொட்டிக்குதா நல்லாருக்கு இடியாப்பத்துக்கு நல்லாருக்கு பாயா ரொட்டிக்கு நல்லாருக்கு பரோட்டாக்கு நல்லதாருக்கு நெனைக்குறே நீங்க யூடூப்ல இந்த மாரி வளத்தளங்கள்ல நீங்க பாத்து வந்துட்டு செய்லா
அதுதா யோஸ்ச்சிருக்கா அதுலதா பாக்கணு இப்பதா பாக்கலானு படுத்த நானு அதுக்கப்புரோ செரின்னு ஒரு வே இத ஆயிடுச்சி வேற ஒன்னுல்ல அதுல நெட்டு இல்லக்கு இனிமே பாக்குணு அதுல பாத்து எதெல்லா பண்ணா ஓகே நல்ல ஊதிக்கலா அவுங்களு இப்ப எனக்குன்னா எதுனா கொஞ்சோ மிஸ்டேக் ஆனா பரவால்ல காரோ கம்மி எதன்னா மிஸ்டேக்னா சாப்ட்டுக்குவோ வேற ஒருத்தவங்களுக்கு குடுக்கறன்றப்ப சாப் நல்லா வரணு அதா யோசன பண்ணிட்ருக்கே நல்லா செஞ்சு தரணு அப்டின்ட்டு அவுங்க பாத்தீகனா கொடலு அவுங்க வீட்ல செஞ்சாங்க ஈது அன்னக்கி பாத்தீங்கன்னா குடல் அவுங் வீட்லே வேற யாரையு கூப்ட்டு செஞ்சி அன்னைக்கி முக்கிய வந்து எங்களுக்கு வந்து குடல் வந்து நாங்க அங்க சாப்ட்டோ நல்லா இருந்துச்சி ரொம்ப நாளாச்சி எனக்கு அதுல சிலிப்பின்னு ஒண்ணு இருக்கு அதுதா எனக்கு வந்து ரொம்ப புடிக்கு அந்த தோல் மாரி இருக்கற்து புடிக்காது எனக்கு இருக்கு அத நைட்டு போல பரோட்டாதா அதுவுமே டிஃபன் வச்சிட்டாங்க பரோட்டா செஞ்ச நைட் வந்து அந்த குடல் வச்சி அப்டி வந்து என்ன பாருங்க அந்த குடலு நல்லான்ச்சு இருந்தாலு அவரோட தவாக்கறி அவ்ளோ ஹைலட்டா இருக்கு நல்லா இருன்ச்சி தவாக்கறி பரோட்டாக்கு சாப்ட அவ்ளோ டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சி ஆனா ரொம்போ காரமா இருக்கும்பா அவுர்து பாத்திங்கன்னா ஓரளவு லேசா தொட்டு தொட்டு சாப்பலா கொஞ்சோ நால்லா ஜாஸ்தியா நல்லா தொட்டோனா ரொம்ப காரமா இருக்கு நம்முனால வந்து சாப்புடவே முடியாது நம்மனால ரொம்ப கஸ்டோ அது ஆமா லேசா தோட் டுதா இடியாப்பத்துக்கு நல்லாருக்கு ரொட்டிக்கின்னு பரோட்டாக்கு எல்லாமே அந்த தவாக்கரின் பாத்தீங்னா ரொம்போ டேஸ்ட்டா நல்லா இருக்கு ஆனா காரமா எப்போ நம்மளால சாப்புட முடியாது அதுதா நீங்க என்ன சமையல் பண்ணீங்க மதியானோ உங்க பிள்ளே உங்க வீட்டுக் பிள்ளைகளுக்கெல்லா என்னா குடுத்தீங்க உம்
நா பாத்தீங்னா தயிர் சோறுதா எங்க வீட்ல வந்துட்டு எதுவு காய்கறி இல்லாதுனால தயிர் சோறுதா சமச்சோ நா சாய்ங்கரமாதா போய் எல்லா காய்கறியு வாங்கிட்டு வரனு இதுக்கப்புறதா பாத்தீங்னா இப்பதா ஒரு பெட்டி வன்ட்டு எடுத்து வச்சி முடிஞ்சிருக்கு இன்னு ரெண்டு பெட்டி இதெல்லா இருக்கு அதெல்லா எடுத்து வச்சி துணி மடிச் சி வச்சிட்டு கொஞ்சோ வந்துட்டு வீட இப்ப மறுடி சுத்த செய்வே எப்பிள்ளே எல்லாப் பக்கமும் எல்லாத்தையு போட்டு வச்சிருக்கா இன்னு மிஷின்ல பாத்தீங்னா துணி போட்டருக்காங்க துணிய காய போடுணு அதுக்கப்புற இன்னொரு ரிடு வேற போடுணு அதுக்கப்புறம் பாத்தீங்னா உக்காந்து பூண்டு உரிக்கணு கொஞ்சோ
அங்க வெயில் எப்டி இருக்கு வெயில் கொஞ்சே ஜாஸ்தியா இருக்கா எப்டி இருக்கு வெயில் அங்க உங்ளுக்கு
உம் அதே மாரிதா இருக்கு ஜாஸ்தியாதா இருக்கு அங்க இருக்கற மாரிலான்தா எதுவு இங்க கம்மி காஸ்தி இல்ல ஆனா இப்போ மந்தள அடிக்கிற மாரி இருக்கு
அப்டின்னா
இப்ப கொஞ்சோ மந்தளம் அடிக்குது வெயில் இல்லாம கொஞ்சோ இதுவா இருக்கு அந்த மாதிரி உம் வீடு பாத்தீங்கன்னா அவ்ளோ வெக்கயா இல்ல ஃபேன் போட்டுட்ருந்தா நல்லா இருக்கு ஃபேன் போட்லனா ரொம்ப விற் ட்டு வேர்க்குது ஃபேன் போட்டுட்டே இருந்தா ஒண்ணு தெரில இந்த மாரி இருக்கு
ம் உங்க வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லா வராங்க அப்டின்னா நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்க என்ன சமையலு
ம் அதா நாளிக்கு காலில பாத்தீங்கன்னா பொங்கல் தா செய்லான்டுருக்கோ பொங்கலு பருப்பு ஆ சாப்புடுவாங்கதா சொல்றாங்க ஆனா அவுங்க என்ன சொன்னாங்கன்னா பொங்கல் கடேல உள்ள பொங்கல்லா சாப்டு வீட்ல செஞ்சா சாப்ட மாட்டாங்க அப்டின்னாங்க ஆ அதா நா ஒரு வாட்டி கேட்டுக்கிட்ட இல்ல சாப்புடதா செய்வ அப்டின் சொன்னாங்க செய்யுங்க அப்டின் சொல்லிட்டு கொஞ்ச நல்லா நெய் முந்திரில்லா போட்டு கொஞ்ச நல்லா செய்யணு
ஆ
எங் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா பச்சரிசி கூட நா வந்துட்டு எடுத்துட்டு வந்து வந்திருக்க முன்னாடி அதனால எல்லா ரெடியாதா இருக்கு பருப்புக்கிலா காய்கறி வாங்குனு கொஞ்சோண்டு சட்னி ஆரச்சிக்கிலா
என்ன சட்னி அரப்பீங்க அதுக்கு தக்காளி சட்னியா வெங்காய சட்னியா ஆயில் இல்ல ஒடச்சு கல்லையா
ட்டு ஆமா ஒடச்ச கல்ல சட்னி தா
ஆய் இன்னம்
அதா நல்லாருக்கு சட்னியாரு விருப்பட மாட்டேங்கிறாங்க இங்க பெருசா சாம்பார் தா திங்கறாங்க எங்க வீட்டுக்கார்ல்லா ஆ எனக்கு சட்னிப் புடிக்கதா செய்யு சேரி ஆனா கொஞ்சமா வச்சுக்கிலா வட சுடுலாமான்னு யோசிக்கிற
ஏ வட கண்டிப்பா போடணு பொங்கல் நாலேப் கொஞ்ச வட இருந்தா நல்லாருக்கு ஆந் சட்னில முக்கி சாப்புட நீங்க கொஞ்ச பேர்தான வட கண்டிப்பா போடுங்க வட போட்டு சாப்டா நல்லாதா இருக்கு பொங்கலுக்கு மெதுவடையா காராவடைய ஆனா மெதுவட போட்டா நல்லாருக்கு போட்டா நா
ம் மெதுவடலா உளுந்து நெறைய இருக் க்கு ஜனவரில வாங்குன உளுந்தே பாத்தீங்கன்னா இன்னு நெறைய இருக்கு அப்டின் சொல்லலா காலி ஆவாம அத காலி பண்ணனு
ம்
அதனாலா அதா ஞாபகமா நைட்டுக்கே வந்துட்டு வடைக்கி போட்ரணு
நைட்டே என்னா பண்ண போறீங்க ஊ காலைல தான ஊற வெச்சி அரை ஒரு அஞ்சி மணிக்கு அப்டி போட்டாக்கா ஏழு மணி போல நீங்க ஆட்டிர்லா ஏழு ஏல்ர எட் ட்டு மணிக்கு இல்ல ஒரு
செஞ்சு வெச்சிரலாமான் பாக்குற லேட்டாவுமேன்ட்டு ஏன்னா பருப்பெல்லா செய்ய வேண்டியது இருக்கு ஆனா எப்பிடியு வந்துட்டு பருப்பு நைட்டே செஞ்சிடலாமா அதா என்னன்னு யோசிச்சுகிட்டே இருக்கே
டேஸ்ட் மாறிடு ஏன்னா காலைல சூடு பண்ணாம வெக்க முடியாது சூடு பண்ணிதா வெக்
அதா பருப்பு வந்துட்டு கடையாம சும்மா அப்டே வக்க போற செஞ்சி பாக்கலா ஐடியா இல்ல இல்லாட்டி வெறு காய்கறி மட்டுமாச்சு வெட்டி வச்சிலாமான்னு யோசிக்கிற சாம்பாருக்கு
அத அழகா வெட்டி ஃப்ரிட்ஜில தூக்கி போட்டுருங்க அவ்ளோதா
ஆமா ஏனா நம்ம ஒரு நாள்லா இல்ல காலைல செய்யதா போறோ அதுனால அதுக் தகுந்த மாரி வடைக்கு பெசாம வெங்காய வெட்டி வச்சிர்ணு அதா கால எப்டியு ஏன்ச்சிருவே ஏனா அவுங்க வந்துட்டு ஒரு அஞ்சர மணிக்குலா வந்துருவாங்க ஆறு மணிக்குள்ளனு வச்சி
அஞ்சர மணி க்கு வந்து அஞ்சர மணிக்கு நீங்க என்ன செய்ய முடி ஒரு ரெண்டு பேருக்கு என்ன ஒரு காஃபி போட்டு குடுக்கலா அந்த மா
இல்ல அவுங்க எதுவு குடுக்க மாட்டாங்க காலில ஜூஸ் தா குடிப்பாங்கலா ஆ இங்க பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டு இல்ல ஆமா அவ டீ எல்லா குடிக்கிற பழக்கோ இல்லியா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தானா ட்ரை ஃப்ரூட் காலி ஆய்டுச்சி இங்க இல்ல இங்க கெளம்பும்போது இவளுக்கு தா வாங்கிட்டு போனு அது அப்டே காலி ஆய்டுச்சி அங்க எல்லாரு சாப்ட்டு
ஆ
ஒண்ணுமே இல்ல இங்க பாக்லா முடிஞ்சா வாங்குவோ இல்லாட்டி
பொங்கல் எதனா வாங்கி வெச்சுக்கோங்க நைட்டு ஏதாவது மாதுளம்பழோ ஆப்பிளு வந்தோனே என்னா வந்தொன்னே கொஞ்சொம் பசிக்கு எப்பிடி இருந்தாலு அ தூரமா டிராவல் பண்ணிட்டு வறாங்க அப்பிடின்னா பசிக்கு மாதுளம் பழொம் ஆப்பிளு அந்த மாரி எதுனா ஜுஸ் போட்டு குடுத்தா நல்லா இருக்கு
ம் ம்
இப்ப மத்தியானம் விருந்துக்கு என்ன ஸ்பெஷல் பிரியாணி செய்வீங்களா என்ன பண்ணப் போறீங்
அதா வந்து பாத்தீங்கன்னா காலை உணவே வந்துட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கோ இதுக்கப்புறந்தா அதா தெரியில அவுங்ககிட்ட தா கேக்கணு எதுவு நாளைக்கு வந்துட்டு ப்ளான் வெச்சிருக்காங்க இல்ல வெளில கெளம்புறாங்கன்னா எனக்கு செய்ய வேண்டிய வேலையே இல்லே அவங்க வெளியே சாப்பிட்டுப்பாங்க என்னால போக முடியாது ஆனா நா வீட் ட்டுல போய் சாப்ட்டுப்பே
உங்கள வாங்கன்னு சொல்லி வற்புறுத்துனா என்ன செய்வீங்க அவங்க பைக்ல போவாங்களோ
ஆமா பைக்ல தா அவுங்கள வந்துட்டு அனுப்புற மாதிரி இருக்கும் அப்புறோ நா எப்பிடிப் போ முடியு சொல்லுங்க
சேரி சேரி அங்கெல்லா இந்த ஓ ஓலா ஆஃப் ப்பரு ரேடியோச் சீ ராபிட்டோ அதெல்லா இருக்குதாங்க
இருக்க தா செய்யுது எல்லாமே ரொம்பவு இங்க இருந்து எல்லாமே சுத்தி பார்க்குறது தூரொன்றனால ஒரு மண் நேரோ இங்கே ஆகுதுன்றனால கா சு அதிகமா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபா நானூறு ரூபாலருந்து தா அதி ஆரம்பிக்குமே
ஏய் அப்பா ம் ஓலா ஆட்டோ எல்லா இருக்குதா அங்க ஆட்டோ இருக்கா ஓலா ஆட்டோ காரு
ஓலா இருக்கு ஊபர் இருக்கு ராப்பிடோ இருக்கு
பரவாயில்லையே பரவாயில்லையே ம் சென்னை மாதிரியே இருக்கே அ ஆனா எல்லா இருக்குன்றி அந்த ஊர பீச்சு இல்லேன்னு சொல்றீங்க பாரு அதா ஆச்சரியமா இருக்கு எனக்கு ச அவ்வளவு பெரிய ஊர்ல அது இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு கடற் கரை இல்லாத ஊரு என்ன ஊரு அது சொல்லுங்க பிள்ளைங்கள வாரா வாரம் வெக்கேஷன் மாரி அழகா இங்கே போய் எங்களுக்குமே இருக்குதுன்னு தா பேரு போறதில்ல இருந்தாலு சொல்றே ஒரு போய் கொஞ்ச நேரோ உக்காந்துட்டு வந்தா நல்லா இருக்கு
ம்
ஜாலியா இருக்கு அவ்வளவு பெரிய ஊர்ல பீச்சு இல்ல நானு இந்த பெசன் நகர் கூட பெசன் நகர் போணும்னு ஆசையா இருக்கு அங்க போயிட்டு வந்து நல்லா இருக் மாங்க கிட்ட இருக்கோ மண்ணு இருக்கு மண்ணுக்கு கொஞ்ச தூரம் நடந்து போனாலே தண்ணியா இருக்கு ஆனா எல்லாமே இங்க கொஞ்சோ ரொம்ப தூரமா இருக்கு பைக்ல போயிட்டு வர்றக் கொஞ்சோ கஷ்டம இருக்குதா ம்
பைக்ல வேணா போயிட்லா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல ஆட்டோன்னாலே எங்களுக் காசோ காசு செலவு அதிகோ இப்ப நா காலேல வந்ததே பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா ஆயிடுச்சு
ம்
நானூறு ரூபா பாத்தீங்கன்னா அது முன்னூறு ரூபா தா இருக்கு காலங்காத்தால விடிய காலையிலன்றப்போ கஷ்டொந்தானே
என்னப்பா ஐநூறு ரூபா எம்மா எம்மா எவ்வளோ பெரிய வெல எப்பா
ம் அதா விடியக்காலேலன்றதுனால அவ்ளவுதா அவங்க எடுக்கறாங்களே என்ன பண்றது
அந்த ஐநூறு ரூபா இருந்தா நம்மளுக்கு ஒரு நாலு நாளைக்கு வீட்டு செலவுக்காச்சு ஆகும் பாலு
முன்னூத்தம்பது ரூபா முன்னூறு ரூபா தா வரு காரே பாத்தீங்கன்னா சின்னதா காரு ஐநூறு ரூபா நானூத்தம்பது ரூபா அப்பிடி வரு
ம் இப்ப கார் என்ன பண்ணது சின்ன கார ஏழுறுபா பெரிய கார ஆயிர ஐநூறு ரெண்டாயிரூபா அந்த மாரி
உங்க லக்கேஜ்லா பத்துச்சா நீங்க அங்கந்து ஆட்டோல போகும்போது வைக்க
பத்திருச்சு பத்திருச்சு ஆட்டோன்றதுனால நாங்க ரெண்டு பேரு தான ஆட்கள் ஜாஸ்தியா இல்ல ல அதனால பத்திருது
ம் ஏன்னா இங்கயே ரொம்ப கஷ்டமாதா போனீங்க லக்கேஜ் ஏத்திக்கிட்டு
ம் வந்துருச்சு சரியா எப்டியோ தூங்கி ஏன்ச்சு கெளம்பி வந்தாச்சு
சரி நம்ம அடுத்த பிரிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்